ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நல்லா இருக்கேப்பா உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க அப்புறோ என்ன நீங்க என்ன சாப்ட்டீங்களா
ஆ நாங்க சாப்ட்டு முடிச்சுட்டோ நீங்க
ஆ நாங்களு சாப்ட்டு முடிச்சுட்டோ சேரி அதா செரி கொஞ்சொ ஃப்ரியா இருந்தா பேசலாமே அப்டின்ட்டு தா கால் பண்ணே
ஓகே ஓகே இரவு உணவு என்ன
இன்னைக்கு எங்க வீட்டுல சாம்பாருங்ளா அதனால மத்தியோ செஞ்ச சாம்பருங்காட்டி தோசையு சாம்பாரு செஞ்சனு
ஓகே ஓகே தோழி நைட்ல எப்பயுமே டிஃபன் தானா
ஆ ஆமாங்க மேக்சிமம் டிஃபன் தா செய்வோ நாங்க சாப்பாடெல்லா நாங்க வந்து இது பண்ண மாட்டோ தோழி
சரி சரி நாங்க வந்து மதியோ எறா தோக்கு பண்ணிட்டு மீன் வறுத்து சாப்ட்டோ அந்த எறா தொக்கு. வெச்சு இப்ப சப்பாத்தி போட்டு
செ சேரி சேரி சேரி சேரி சேரிங்க ஆ அப் புறோ சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன எத பத்தி பேசலா இன்னைக்கு
ம் வீடல இருக்க கொழந்தைங்களி பத்தி பேசலாம்
கொழந்தைங்கள பத்தி பேசிட்டே இருக்கலா நாலு என்ன க இது என்ன எவ்வளோ வேணா பேசி எதுக்கலா ஆ ஆமா ஆமா ஆமாங்க
உம் உம் எப்டி சேட்ட நல்லா சேட்ட பண்ணுவாங்களா
பயங்கர அதெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க அதுல எந்த விதமான காம்ப்ரமைசும் பண்ணி க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே
ஆவ்
அதனால இப்ப இப்ப ஸ்கூ லீவ்னாலும் சமாளிக்க முடிலீங்க லீவுனால சமாளிக்க முடிலீங்க ஸ்கூலுனாலும் நெஜமாவே சமாளிக்க முடியிறதுல்ல
ஆ லீவுனா இப்ப உங்களுக்கு டைம் கடைக்காது ஸ்கூல்னா உங்களுக்கு கொஞ்சோம்
ஆ இருக்குங்க எனக்கு கொழந்த சின்னதுங்கறங்க ட்டிலி அவங்க வேலையெல்லா நா முடிச்சி வச்சன்னா தா எனக்கு கொஞ்சோ சரியா இருக்குன் வச்சுக்கோங்களேன் அவங்க வேலயெல்லா நான் முடி சொன்ன தான் எனக்கு மறுபடியு அடுத்தடுத்து எனக்கு கொஞ்சோ செரியா இருக்கும்னு வேங்கள அதனால எப்பயுமே அவங்க வேலதான் எனக்கு சரியாருக்கும் அதே ம அவ்ங்களுக்கு சாப்ட வைக்கறது அத விட அடுத்த ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு
அத பத்தி பேசுனாலே எனகு டென்ஷன் ஆயிடும் எப்படிதான் ஆகும்னு தெரியாது அத வாயில வ ச்சிகிட்டே முழுங்குடா முழுங்குடா சாப்பட்றா சாப் ட்றா ஐயோ ஒரும நேரம் ஆயிடுதுங்க
கண்டிப்பாங் இதுல ஆரோக்கியமான உணவ குடுக்குறதுனா அதவிட பெரிய போராட்டம் தான் ஏன்னா ஆரோக்கியமான உணவுல கண்டிப்பா அ சுவை இருக்
கிது வேணவே வேணாம் இது டேஸ்ட்டா இல்ல இதுல உப்பு இல்ல இது நீ சாப் புடு இது எனக்கு வேண்டாம் ஐயய்யோ ப்பா இவங்கள சமாளிக்கறதக் காட்டியு
ஆமாங்க பெரியவங்க பார்த்திங்கன் வச்சுக்கோங்கள அவங்களுக்கு படிப்பு கொஞ்சோ அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு படிப் புங்க அத இது பண்றது அது ஒரு அடுத்த ஒரு பெரிய ஒரு இ
அவங்க அந்த படிப்ப படிக்கணும்னா கூட நம்ம பக்கத்துல உட்காரணு
ஆமாங்க அவுங்க அ அவுங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அவுங்க அவுங்க அந்த ட்டு அந்த எடத்துல அந்த புக்க விரிச்சு உட்காரல்ல நம்ம பக்கத்துல உட்காந்துருக் படிக்கிறாங்க படிக்கல அது ரெண்டாவ்து நம்ம போய் பக்கத்துல உக்காந்துருக்கணும் நீ வந்து எல்லாம் சொல்லணும் நீதா இது பண்ணணும் இப்போ நம்ம படிக்கிற காலத்துல கூட நம்ம உண்மைய மே இவ்ளோ டைம் டேபிள் போட்ருக்க மாட்டோம் இவ்ளோ நேரம் ஸ்பெண் பண்ணிருக்க மாட்டோ இவ்ளோ பிரிபரேஷன் பண்ணிருக்க மாட் ஆனா இவங்களுக்கு வந்து தனித்தனியா டைம் டேபிள் போட்றது என்ன இப்டி படின்னு சொல்றது என்ன ஆனா நல்லா இருக்கும் ஒரு விதத்துல சந்தோஷமாதான் இருக்கு நம்ம இவ்ளோ தூரப்ப பிளான் பண்ணி குடுக்குறமே அதனால பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஒ மார்க் எடுக்குறக்கு நல்ல நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்டிங்கற சந்தோஷமா தான் இருக்குங்க இருந்தாலும் ஒரு நாளு இருபத்தி நாலு மணி நேரமல்லா பத்த மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களே வீட்டு வேலையு பாக் ணும் சாப்பாடு எதயு கரெக்டாக குடுத்து கவனிக்கணு ஆ படிக்க வக்கிறது சரியாக பண்ணணு இதுல நம்மளோட இது எதையாவது தனிப்பட்ட முறையில எதாவது செய்யணும்னா அதுக்கெல்லா சுத்தமா அதுக்குன்னு நேரமே இருக்கிறதில்ல
உ அப்படிதா இருக்கு இதுங்க பின்னாடி ஓடுறதுக்கே சரியா இருக்கு இதுல நம்மளோடைய ஹெல்த் சத்து கேர் பாதிக்குது ஹேர் கேர் பாதிக்குது எல்லாரு சேர்த்து பாதிக்கிறாங்க
யாவமா கண்டிப்பா நீங்க இந்த ஹெல்த் கேர் ஹேர் கேர்னல்லான அத பத்திலா கவலையே படுறது இல்ல சரி இருக்குற இவ்வளவு வருஷோ இருந்தாச்சு நீ என்ன என் பிள்ளைங்களுக்கு எல்லா கரெக்ட் பண்ணா சரியாக இருக்கு அப்டின்ட்டு அதை பத்தியெல்லா கூட பெருசா நம்ம பண்றதுக்
இது நம்ம சில்ல பிள்ளைள இருக்குபோது நம்ம பாார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணுவோ பாரத்து பார்த்து இது பண்ணுவோ இப்போ ஒரு தல வாருனா சேரி அப்டியே கிடக்கட்டு போ போயிட்டு கூட்டிட்டு வந்துட்டு பாத்துக்கலா அப்டியே நாய் மாதிரி ஓட வேண்டியதா இருக்கு
ஆமாங்க அந்த எந்த கிச்சனு கிச்சன கிளீன் பண்றது சமைக்கிறது திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி அதே ருட்டின் வே வேலன்னு வச்ச வச்சுகோங்களே ஆனா என்னங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்பல்சரியா வந்து வெளி வெளி உணவுகள் அதிகமா நா குடுக்குறதில இல்லன்னு வச்சுக்கோங்களே எதா இருந்தாலு முக்காவாசி செஞ்சு கொடுக்கணு அப்படிங்கறதுல நா ரொம்ப வந்து தீர்க்க பக்கமாவே இருப்பே எப்பவுமே வந்து இந்த எங்க வீட்டுல இந்த நூடுல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசோ ஒரு வாட்டி ரெண்டு மாசோ ஒரு வாட்டி இத தா நாங்க செய்வோ அதெல்லா அதிகமா நா குடுத்தது கிடையாது
நாங்க அது சாப்பிடவே மாட்டோம்ப்பா இந்த நூடுல்ஸு சிக்கனு இந்த தோகித்தோ இதெல்லா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நாங்கள் ஃபஸ்ட்டு வெளி ஃபுட்டே சாப்பட மாட்டோ எது வேணுனாலு வீட்ல தா எது சாப்பிடணும்னாலு. எது வேணும்னாலு வீட்ல செஞ்சு சாப்டுறது தா நல்லா இருக்கு அது துல வர இது ருசி ஒரு ஹெல்து வேற எதுவுமே
கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கிழங்க வேகவச்சு குடுக்குறதுல பாத்தீங்கன்னா நெறைய பசங்கள நா பாத்துருக்கே அதெல்லா தொடவே மாட்டேங்குறாங்க ஆனா அதெல்லா பாக்குபோது என் பசங்களா எல்லா பரவால்ல நம்ம மிரட்டி இது பண்ணனால கூட கொஞ்சோ சாப்ட்டுக்கிறாங்களே நல்லா ஆரோக்கிய முக்கியமான விஷயத்த நம்ம அந்த அந்த உணவ பத்தி நம்ம சொல்லணுங்க அதனாலதா எப்பவுமே வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு அத பத்தி சொல்லு போது தா அதனுடைய முக்கியத்துவோ தெரியு
கண்டிப்பா இது சாப்ட்டா இதுக்கு நல்லது இதுக்கு இது நல்லது அப்டினு சொல்லி குடுக்குறது ரொம்ப இப்ப நம்மபலா தெரியாம ஏதோ ஒண்ணு சாப்ட்டு எப்டியோ வளந்து இது பண்ணோ அதுங்க தெரிஞ்சுக்கிட்டு வளர் கிறது ரொம்ப நல்லதா இருக்கு
ஆமாமா இப்ப நம்ம தெரியாம சாப் ட்டம்னாங்கங்க எல்லாமே ஆரோக்கியமானதா இவ்ளோ வெளி வெளிய உணவுகள நம்ம எடுத்துக்கவே இல்லியே நம்ம அம்மா அப்பாவா இருக்கட்டு நம்ம பாட்டி தாத்தாங்களா இருக்கட்டு வெளி உணவுகளுக்கு வந்து பெருசா முக்கியத்துவ குடுக்க எந்த அதா ஒரு ஒரு கூழ் காச்சுனாலு வீட்ல தா ஒரு முறுக்கு சுட்டா கூட வீட்டுல தா ஒரு காஃபி வெச்சாலு வீட்டுல தா
ம்
சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயோ வரைக்குமே வீட்ல தா ஆ ஆனா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்கு போறது கூட கெடையாது வீட்ல ஃபோன்ல வச்சுக்கிட்டே அத பாடுறத் பண்றது இத பண்றது எல்லா வீட்டு வாசலுக்கு க்கே வாசப்படிக்கே வருது அந்த அந்த ப அந்த ச உணவுகள்லா
எங்கங்க இவங்க ஒரு வேல விஷயமா வெள்ல போய்ட்டு வர்றதுக்காட்டியு ஆர்டரு போட்டுறாங்க அது வரவு அது வரவு இவங்க உள்ள நுழையிறதுக்கு சரியா இருக்கு து வரும்போதே வாங்கிட்டு வந்து சுக்காஞ்சி சாப்டுறாங்க
ம் ம் ம் ஆமாங்க அதெல்லா கெடுதல் தா கொழந்தைங்களோட ஆரோக்கிய எனக்கு என்ன பொறுத்த வரைக்கு ரொம்ப முக்கிய அவுங்களோட ஆ அவுங்களோட ஹெல்த் சம்பந்தமாக வந்து நா ரொம்பவுமே கவனமா இருப்ப அதே மாரி படிப்புக்கு அப்டிதா ரொம்ப ஸ்ட்ரெஸ் குடுக்கவு மாட்ட ரொம்ப ஃப்ரீயாவு இருக்க மாட்ட அந்தந்த ஆ அந்த அன்னைக்கு இருக்கிற அந்த வேலைகள் அன்றாட வேலைகள அவங்க சிறப்பா செஞ்சாங்கனாலே நல்ல மார்க் அவங்க எடுத்
ஆமா கண்டிப் இப்ப டெய்லி குடுக்குற டைம் டேபிள அன்னன்னைக்கி படிச்சு முடிச்சு அன்னன்னைக்கி ஹோம் ஒர்க் முடிச்சுட்டா நம்ம அந்த எக்ஸாம் நெருக்கத்துல ரொம்ப பயந்து பயந்து படிக்க தேவல்ல எல்லாத்தையு உக்காஞ்சி பத் மொத்தமா படிக்க தேவல்ல ஒரு முற ரீட் பண்ணி மெமரி பண்ணிட்டு போனாலே போது
ஆமாமாங்க அது அது எப்பயுமே அப்படிதா அந்த ஸ்கூல் அன்னன்னைக்கு நடக்கறத வந்து கரெக்டா நம்ம அத வந்து இப்ப டெய்லி அந்த இது பண்ணுனம்னாலே போது கடைசி நேர ல இது எல்லா படி அது எல்லா படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு குடுக்குறதுக்கு அன்னன்னைக்கு இது பண்றத நம்ம ரி ரிவிஷன் மட் டு அந்தன்னைக்கு குடுத்தா போதுமானதா இருக்கு அவங்களுக்கு
ஆமா மா அதுதா பெஸ்ட்டு இன்னைக்கி நடத்துற பாடத்த இன்னைக்கே படிச்சு இன்னைக்கே டெஸ்ட் எழுதிட்டா நம்ம எக்ஸாம் நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியமே கெடையாது
கண்டிப்பாங்க ம்
அதுக்குதா அந்த ஹோம் ஒர்க் குடுக்கறத நம்ம டெய்லி உக்காஞ்சி பாத்து அந்த பிள்ளைங்களுக்கு அன்னைக்கே சொல்லி் குடுத்துட்டோன்னா ஈஸியா இருக்கு
ஆமா எந்த வேலையா இருந்தாலுங்க சாந்தரோ இந்த அஞ்சு ஆறு மணிக்கு உக்காந்தன்னா ஒரு ரெண்டு லந்துலருந்து ஒரு மூணு மணி நேரோ என்ன ஆனாலு வேலையே கெட்டாலு பரவால்லன் உக்காந்துக்குறதுங்க ஏனா அவங்களுக்கு அது சுலபமா இருக்கணு நமக்கு அது சுலபமா இருக்கணு
அத விட நமக்கு வேற என்னங்க வேல சொ சொல்லுங்க சமைக்கிறது எல்லாமே டெய்லி இருக்கதா செய்யு ஆனா பிள்ளைங்க தான மெய்னு
கண்டிப்பாங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க பின்னாடி ஓடவே சரியா இருக்குங்க ஆனா என் இருவத்தி நாலு மணி நேரங்கிறது நெஜமாவே பத்தவே மாட்டேங்குது வர்றாங்க சாப்ட்றாங்க திருப்பியு வந்து நா படிக்கணு எழுதணு திருப்பி எல்லா எ நாளைக்கு கொண்டுட்டு போறதெல்லா எடுத் த்து வக்கணு திருப்பியு சாப்பிட்ணு திருப்பியு தூங்கணு அவங்களுக்கு இந்த வேலையே சரியா இருக்கு அதனால வந்துட்டு அ நம்மல்லா படிச்சத விட இவ்ங்கெல்லா ரொம்ப பிஸியா இருக்கிற மாரி எனக்கு தோணுது
ஆனா பிஸியா இருக்கன்றத விட ஆனா இவங்க ஃபியூச்சர்லா நல்லா இருக்குல்ல இவுங்க வாழ்க்கல்லா சொல்லுங்க நம்மள மாரி ஏனோ தானோ கட்டிட்டோ வாழ்னோ அப்டின்ற மாரி இல்லாம அவுங்க லைஃப் நம்மள விட பிரமாண்டமா இருக்கு
கண்டிப்பாங்க அவுங்க அவுங்க வந்து அவுங்க அந்த வெளி உலகத்தத புரிஞ்சுக்கிட்டு அவுங்க அத ஃபேஸ் பண்ணி சில விஷ்யங்கள்லா அவுங்க வந்து பண்ணணு அப்பதா வந்து அவுங்க வாழ்க்கைல வந்து அந்த டிசிப்ளின கடப்புடிச்சு அந்த மு அ விடாமுயற்சில செஞ்சு ஓர் எடத்துல உக்காரணுங்க அதுக்கான இதாத்தா நம்ம உ அதுக்கான ஊன்றுக்கோலாதா நம்ம இருக்கணு
இப்ப நம்ப ஜென்ரேஷன்லா நம்பள விட பெரியவங்கதா ஆண் அப்டின்றது இப்பல்லா ஆண் பெண் எல்லாருமே சரிசமோ நம்ப இந்த வேல செய்யறோமா நா நீ இன்னா பெருசா நீயுதா செஞ்சாவணுன்ற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு
கண்டிப்பா இன்னைக்கெல்ல பெண்கள்தா எல்லா எடத்துலிமே எல்லா எடத்துலிமே எல்லா துறைகளிலிமே பெண்கள் அதிகமான ஒரு அ எடத்த பிடிச்சிருக்காங்க அதனால வந்துட்டு நமக்கு அதெல்லா ப்ரெச்சன இல்ல ஆண் பெண்னு நீங்க சொன்ன மார நம்ம காலோ மாரி எல்லா கடையாது ஆண்களுக்குதா மொதல் உரிம அப்டிங்கிற மாரி எல்லா இல்லாம இன்னைக்கெல்லா பெண்கள்தா என்னனாலு அவுங்களுக்குதாங்க இருக்கறதுலே எல்லாத்தோட அ இ ஒரு வேல மட்டு செய்ய மாட்டாங்க இல்லங்க அப்ப நல்லா யோஸ்ச்சு பாருங் மூணு வேல அட்ட டைம்ல செய்யறது பெண்களுக்கு மட்டுந்தா அந்த தெறம இருக்கு
கண்டிப்பா ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக் க நன்றி மகி
ரொம்ப நன்றிங் தோழி நா இந்த உரையா டல்ல நெறைய உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே நல்ல கருத்துக்கள ப பதிவி ச்சிங்க ரொம்ப நன்றி தோழி
ஓகே தோழி நன்றி தோழி